ஹலோ சிஸ்டர் எப்டி இருக்கீங்க ஆ நல்லா இருக் க்கே சிஸ்டர் சாப்ட்டீங்களா
இப்பதான்ஞாபகம் வந்துச்
இல்ல சிஸ்டர் நானும் பண்லாம் பலான் இருந்தேன் நான் பண்ண முடியல
அஹ் ஆஹ் ஆஹ் அது மண்ணும் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கலி இன்னும் ஒண்ணும் என்ன ஸ்கூல் ஞாபகம் தான் வருது அதிகமாவே இருந்துட்டே இருக்கு எல்லாரு கூடயு ஜாலியா இருந்து எல்லாமே பண்ணிட்டு இருந்ததுதா அந்த லைஃப் வருமான்னு அது ஒரு ஃபீலிங்ஸ்
ஆஹ் ஆஹ
ஃப்தி லைஃப் பாத்தீங்கன்னா அப்டியே காலைல ஏந்திக்கிறது ஆஹ் பாத்தரோ வெளக்கறது சமைக்கிறது பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறது திருப்பி நம்ப வேலைக்கி ஓடுறது திருப்பி நைட்டு வேலைய வீட்டை விட்டு வேலைய விட்டு வந்தா வீட்ல சமைக்கிறடு இப்டி இப்டினு இப்டியே போயிட்டே இருக்கா ஃப்ரீயே இல்லாம எப்படி இருக் இக்க நல்லா இருக்கியா
ஆ நான் ஏதோ இருக்கேன் எனக்குவே வந்து து தோணு என்னடா இது நம்ப ஸ்கூல் லைஃப் அப்பயே இருந்தலாம் போல ஜாலியா எந்த திங்கிங் இல்லாமா எந்த பிரெசரும் இல்லாம அப்படியே இருந்துரலாம் இப்ப வளர்ந்து வந் இது கல்யாண அது இதுன்னு கடுப்பு ஏத்துறாங் நாங்களே நடா இது அப்டிதா இருக் க்குத்தோடுது ஆனா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஸ்கூல் டைம்ல வந்து டெய்லி ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் நெறைய
ஆஹ் அந்த கடையில அந்த வெளில அந்த ஒரு பாட் ட்டி உக்காந்துட்டு அந்த இழந்த பழம்
ஆ
ஆனா இந்த புளிய வச்சு ஒரு மாரி தித்திப்பும் புளிப்பும் கலந்த மாரி ஒன்னு வைப்பாங்க அதெல்லாம்
ஆமா அது மாங்கல்லாம் வெட்டி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா மாங்கா வெட்டி வச்சு விப்பாங்களே செம்மையா இருக்கும்
ஸ்கூல் லைப்ல உள்ள போலாமான்ட்டு நீ ஸ்கூல் முடிச்ச உடனே என்ன பண்ண நீனு
நான ஸ்கூல் முடிச்சுட்ட உடனே என்ன பண்ணேன் வீட்டுல கொஞ்ச நாள் என்ன அப்புறமேட்டு திரும்ப காலேஜ் ஜாயின் பண்ண அப்றோ காலேஜ் போயிட்டு அங்க என்னோட ப்ரெண்டு ஒருத்தி திரும்ப நம்ம ஸ்கூல்ல படிச்ச ஒரு பொண்ணு அவளு வந்து ஜாயின் பண்ணாளா அப்றோ அவ கூட வந்து அப்ப டைம்ல நா அவகிட்ட பேசவே மாட்டே ஆனா காலேஜ்ல வந்து அப்பறம் பாத்தீங்கனா அவங்க கூட மிங்கிள் ஆகிட்டு அப்பறம் அப்டியே போயிட்ச்சு ஆனா எனக்கு வந்து நா யோசிப்பே என்னதா காலேஜு லெவல்த் டுவல்த் எங்க படிச்சாலு ஆனா அந்த ஸ்கூல் அந்த டைம்ல உங்க கூட இருந்த அந்த ஒரு ஒரு மேம் அந்த ஒரு தருணத்த வந்து திரும்ப நெறைய ரீக்ரெட் பண்ண முடியல திரும்பவும் அங்கே உப்பு இல்லாமே அப்டின்ட்டு தோணிச்சு
உண்மயுமே ஸ்கூல் மெமரிசலாம் ஆஹ மறக்கவே முடியாது உண்மயுமே யாராலுமே மறக்க முடியாது அதெல்லாம் ஜாலியா இருக்கும் எல்லாமே பாத்தீங்கன்னா அப்டியே நல்லா போயிட்டே இருக்கும்
துள்ளாம நம்ப ஐயால்லா ஞாபகோ இருக்காங்களா தமிழ் ஐயா மேமு ஐயோ அவங்க கூடலாம் எவ்வளவு ப்ரெண்ட்லியா இருந்தோம்
சொல்லிட்டு எப்டி அடிப்பாரு
அ ஆ என் கையெல்லாம் வீங்கிடுச்சு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அவர் டு வருவாரு எ புனாக்கே என்னதா மார்க் எடுத்திருக்கே நானு ஹண்ட்ரடுக்கு நைன்டி எடுப்பே ஆனா அது எட்டு மார்க் கம்மியா இருக்குது ஆறு மார்க் கம்மியா இருக்கு இதல எதனால இ மார்க் கம்மியாச்சி அப்டின்னு சொல்லிட்டு அடிப் பாரு எனக்கு இன்னு ஞாபருக்கு அந்த எனக்கு இன்னு அந்த ஒரு-ஒரு மெமரயுமே வந்து விட்டு இன்னு போல
ஆஹ் ஆஹ் அதுதா-அதுதா சொல்றேன் ஸ்கூல் ஸ்டாப் தூண் கிட்ட முறச்சி நிக்கிறது ஸ்டாப்ங்கிட்ட நம்மலா சண்ட போட்டு விளையாடிட்டு இருக்கிறது ஓட்றது ஆட்றது இந்த ஹோம்வொர்க் ல்லாம் பண்ணாம வந்தா பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க பாரு
ஐயையோ
கர்ணம் போட வெக்கிறது செம்மையா இருக் கு அதலா
அது மட்டுமா அது மட்டு இல்லாம டியூஷன் முடிச்சுட்டு நீ எனக்காக ஃபுட்டுல்லா எடுத்துட்டு வருவியே உ வீட்டு்ல இருந்து எடுத்துட்டு வந்து எனக்கு ஊட்டிலா விட்டு இருக்கே எனக் நல்லா ஞாபருக்கு
உம் அதுக்கப்புறோ தான் ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறோ தா வேற வேற ஸ்கூலுக்கு போனதுக்குப்புறோ அங்க போய் புதுசு-புதுசா ஃப்ரெண்ட் பாத்தா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருந்தாங்களா ஒன்னொன்னு ஒரு-ஒரு கேரட்ரு
அந்த அளவுக்கு செ ட்டாவறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா
அதேதா எல்லா அப்டியே பா இப்பனா நம்ம அப்டியே சின்ன வயசுல இருந்து ஒன்னா படிச்சுட்டு வந்தவங்களுக்கு புதுசா போய் பாக்குறவங்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் அதிகமா இருந்தது
ஆமா
இது ஒன்னு ஒன்னு அவுங்கலா பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட மிங்கல் ஆவறது ரொம்ப கஷ்டமாவே இருந்தது இந்த சாப்பிட போது லஞ்ச் டைம்ல போய் உக்காந்து சாப்பிடும் போது ஒரு மாரி பேசுறது ஆஹ் ரொம்ப கஷ் ஷ்டாமாவே இருந்துச்சு நம்ம இவ்ளோலா மிஸ் பண்றோமே அப்டின்ட்டு
ஆமா நம்மளுக்கு அப்போதா தோணு ஓ இன்னா இது நம்ம அங்க அவ்ளோ இதுவா இருந்தோ ஆனா இங்க என்ன இப்டிலா பண்றாங்க ளே அவுங்களா ஒரு செட் ட்டா இருப்பாங்க திடீர்னு நம்ம போய் அங்க ஜாயின் பண்ணவோ ஆம் அந்த ச சங்கக்குள்ள போகறிறதுக்கே நம்மளுக்கு வந்து ரொம்ப நாள் டைம் எடுத்துக்கும் நம்மளுக்கு அப்ப எல்லாம் வந்து நம்ம அந்த மெமரிஸ்லே நம இருந்த அந்த டைம்ல்லா ஞாபம் இருக்கும் அங்கே இருந்திருக்கலாம் போல இதுக்கு இங்க வந்தோம் அப்டிலாம் நெறைய பீல் பண்ணிருக்கு இருக்கேன் அதான் இருந்தாலும் அவ கூட இருந்தாலும் நம்மளு வந்து பிரரெண்டா எடுத்துக்கிட்டாலுமே வந்து இருந்துட்டு ஆஹ் அந்த அளவுக்கு நம்ம அந்த இருந்த பாண்டிங் வந்து அங்கே வரல
கண்டிப்பா அவங்கல்லாம் பாத்தீன்னா நம்மள வேறுஸ் அப்டியே காட்டுவாங்க நம்மளோட இத அப்டியே நம்ம தனிமன் அங்க உணர வச்சிருவாங்க அப்தான் நமக்கு தெரியும் நம்ப அங்க அங்க அவ்ளவு நாள் இருந்தமே அதோட வேல்யூ நமக்கு தெரியாம வந்து இப்பதான் தெரியுது அப்டின்றது அப்தான் நம்ம புரியுமே
ஆமா ஆமா அது மட்டும் இல்லாம நான் வந்துப்ப ஸ்கூல்ல சைக்கிள்ல தானே வேன் சைக்கிள் வரப்பே வந்து நானே என் கூட நோர்த்தி இருக்கும் ப்பல்ல அவல்லாம் நா நீ வேன்னா அந்த சைட்ல இருந்து வருவேன் நான் எங்க சைட்ல இருந்து சைக்க சைகிள்ள வறதுனால கொஞ்ச தூரம் உமா வரப்போ
கொஞ்சம் கிராமத்துல இருந்து வெளியில வர்றதுனால அவளும் நீ சைக்கிள் அப்படியே வந்துட்டு இருப்பீங்க
ஆமா வரப்ப வந்து அங்க வந்து கல்லி செடி எல்லாம் இருக்கும் அந்த டைம்ல வந்து சீசன்ன்றதுல கல்லிச்சடியில செம்ம பழுத்து போயிருந்தது நான் வந்து அவகிட்ட சொன்ன ஐயோ அங்கன்னா பாம்பு இருக்குண்டடி அது எந்த பழமோ என்ன எப்படி இருக்குமோ தெரியல நான் சொன்னேன் ஆனா அவன் என்ன சொன்ன ஐசு அப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பறிச்சுட்டு வந்தா பறிச்சுட்டு வந்து ஸ்கூலு கட்டும் அப்படியே சாப்பிட்டா நான் சாப்பிட மாட்டேனுட்டேன் எனக்கு அத பத்தி தெரியாது அந்த பழம் நல்லா இருக்கும் லாம் எனக்கு தெரியாது அவ என்ன வேண்ணா அதுல அந்த புல்லுமாதிரி இருக்கும் சொல்லுவாங்கல்ல கல்லி பழத்துல அதை எடுத்துட்டு போட்டு சாப்பிட்டா அந்த வாய ஃபுல்லு ரெட்டா இருந்துச்சு என்ட்டு காமிச்சிட்டே வேணுமா வேணமாட்டான் நான் சாப்பிடவே இல் ஆனா இப்ப நினைக்கிறேன்
ஆஹ் அதாம்இப்ப பண்ற இப்பைய டரெண்டிங் தா அந்த கள்ளிப்பழம் வந்து டிராகன் ஃப்ரூட தா வந்து நினை இதுல
ஆமா அதோடைய ஹைபிரட்
ஹ அதோட ஃபேமிலின்ற மாதிரி டிராகன் ஃப்ரூட் வந்து நிக்குது அதுவும் இது ஒண்ணுதான் என்ன ஒண்ணும் டிராகன் வந்து ந்து மேல ஷேப் அந்த ஷேப் வந்து நிக்குது கள்ளி பழத்துல வந்து மேல முள்ளு முல்லா நிக்குது
ஆமா ஆனா அது ட்ராகன் ஃரூட் வ்ள நல்லா இருக்கு நான் ஒன் டைம் ஜூஸ் வாங்கி குடிச்சேன் சரி ட்ட இருக்கு பாோம் நல்லா ல்ல அஐயோ நீங்க ச போட் இருக்கியா நீ
அந்த பழத்தை பார்த்தால கொடுக்கடுணும்ன்னனு ஓடிடுவேன்
ஏன் சாட்டதே இல்ல நான் பிடிக்காது
ஆஹ் பாத்துிருக்கேன் டாகன் பாத்துருக்கேன் அதை கட் பண்ணிலாம் அங்க ஜூஸ் எல்லாம் போட்டு குடிப்பாங்க நிறைய பேர்லாம்து எனக்கு எனக்கு வந்து பாாரத்தேன்னா அந்த புதுசு புதுசா வர பழத்தல்லாம் ஜூஸ் குடிக்கவே மாட்டேன்
ஆஹ்
அப்படி இருக்கு ஏது இருக்குன்னு தெரியாம நம்ம மட்டும் அது பண்ணிட்டு வேஸ்ட் பண்றதோட பே சமந்த மாாதம்பழம் ஜூஸ் ச ஆ ப்பள் ஜசி கொஷிடட்டு போய் இல்லாமே
உம் உம் இல்ல நான் அது சாப்புட்டது இல்லையா செரி எத்தன வீடியோ நெறைய போடுறாங்களே செரி எப்டி இருக்குன்னு பாப்போன்னு சொல்லி ட்டுதா சரி ஜூஸ் ஜூஸ் என் ஃப்ரெண்ட்ஸல்லா சொன்னாங்க என்னடி வேணு என்னடி வேணும்ன்னு கேட்டுட்டே இருந்தாங்க செரி எப்படி இருக்கு பா போ அப்டி சொல்ட்டு செரி டிராகன் ஜூஸுன்னு சொல்லிட்டு அப்றோ குடிச்சு பாத் த்தா ஏண்டா இது திரும்ப கூ கு கு ஊத்தவு முடியாம வீணாக்கவு வரலைன்னா அதுவ வாங்கிட் அவ்வளோ சிக்ஸ்டி இல்ல அறுவ ரூவா குடுத்து வாங்கி வீணாங்களே ட்டி இருக்கு
உம் கஷ்டமாதா இருக்கு
சப் ட்டுட்ட செரி பரவால்ல அப்டின்னு சொல்லிட்டு ஏதோ நெனைச்சு குடிச்சுட்டே அப்டியே
உம் உம் ஆனா நல்லாதா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க அத நார்மலா கட் பண்ணி சாப்டும்போது அது மேல நெறைய பேரு அந்த திட் திப்பு வந்து கம்மிய இருக்கறதுனால சுகர் ஆட் பண்ணி சாப்புட த்தர்றாங்க அதனால ம் அது மட்டு பாத்திருக்கே அதுவு ஒயிட் சுத் த்தமா நல்லா இல்ல பிங்க்கு கூட ஏதோ ஒரு அளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிற மாரி இருக்கு ஆனா ஒயிட்டு் வந்து சுத்தோ அப்டியே சப்புன்னு இருக்கு டேஸ்ட் நல்லாவே இருக் க்காது ஆஹ் அப்புடின்னு சொல்லியிருந்தாங்க அந்த இது டிராகன்ல ஆஹ் டிராகனு இந்த மாரி புதுசு
தர்த்தி பழைய எடுத்துட்டு வருவாங்க நியாபகம் இருக்கா மா ஆஹ்ஹ ஆமா ஆமா சிஸ்டர் எனக்கு அது ரொம்ப புடிக்கும் அடிக்கடி எடுத்துட்டு வருவாரு ன்னா நா டெய்லி வந்து பிரேக் டைம்ல அந்த மாரி வந்து சாப்ட்டுட்டே இருப் ப்பமா அது வந்து லைக் போணு ஆமா
நல்லாதா இருக்கு இப்ப ஆஹ்ஹா கண்டிப் ம்ப புடிக்கு இன்னொன்னு பாத்தன்னா அவ எடுத்துட்டு வர அந்த ரொம்ப பழுத்து போய் எடுத்துட்டு வருவா பாரு அந்த பப்பாளி பழத்த அது அப்டியே சாப்டும்போது ஒன்னும் சாப்பிடும் இன்னும் சாப்பிடும் போல இருக்கும் சில பேர் அந்த காயா செங்காயா எடுத்துட்டு வருவாங்க அந்த அந்த அளவுக்கு அதுல டேஸ்ட் வராதுல்ல தே ஆனா அவ எடுத்துட்டு வரது பாத்தன்னா அப்டியே பப்ளி பழோ நல்லா பழுத்து கொழக்கொழக்
ஐயோ அது டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கு நா அதெல்லா சாப்பிட்டே அப்ப கொழு கொழனு எ பேஸ்ல ஒரு கட்டி கூட இருக்காது ஏன்னா பப்ளி பழோ ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதா அது ட்டி அவ அடிக்கடிக்கு எடுத்துட்டு வருவாளா ம் ம்
ம்
ஆனா வந்து அந்த டைம்ல நான் இப்போவும் திரும்ப அந்த அந்த மெமரிக்கு வேண நான் இப்ப வந்து
ஒன்னுமே ஸ்கூல் ஸ்கூல் மெமரிதா என்னைக்கா இருந்தாலுமே அதெல்லா பெஸ் ஸ்ட்டுதா இப்ப இருக்கற லைஃபு சரி காலேஜ் லைஃப்லா சும்மா வேஸ்ட்
ஆமாஸ்
ஹ ஸ்கூல் லைஃப்லதான் எப்பயுமே ஃப்ரெண்டுங்களும் கொஞ்சம் நல்லா இருக்கு ஓ அது ஏன் என்ஜாய்மெண்டு நல்லா இருக்கு இப்ப எந்த ஒரு மனசுல கள்ள கடபமு இல்லாம ஜாலியா வெளையாட்றது ஓடுறது ஓடியாறது எல்லாமே அப்டி இருந்தது
ஆமா நான் அந்த டைம்ல அந்த பீரியட் ச்சலா இருக்கு யாருக்குமே வந்து இவங்க வந்து நம்மளுக்கு இத் ந்திரி இவங்களா பழகக்குள்ள எல்லாத் அப்படி னா அப்டியேமீங்குலா ஜாலி பேசுவோல்ல யார்ட்டயு எதிரி அந்த மாரிலா எதுவு இல்ல யார பத் ஒண்ணு சொல்ல மாட்டோம் அது இதுன்டு கதை கட்ட மாட்டோம் எதுமே இருக்காது உம் செரி ஓகே சிஸ்டர் நெக்ஸ்ட் கால்ல பாக்கலாம் பாய் உம்